எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பூரா நா உங்க கூடதா பேசிட்டே இருக் போறன் நெனைக்கிற
ஐயோ ஐயோ அவ்ளோதா வேல முடிஞ்சா எல்லா வேலையு
ஆ அதலா இல்ல நீ நைட் ட்டுதா இனி எட்டு மணிக்கு தா வேல செய்றக்க திரும்ப
ந
அது வரைக்கு ஒரு வேலயு இல்லங்க திரும்பவு நைட்டு வீட்ல எல்லா சாப்புறதுக்கு
அம்மாக் போய் ஹெல்ப்லா செய்ய மாட்டீங்ளா சமைக்கிறக்கு
அவங்கதா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நாந்தா செய்வ
ஓ அடேங்கப்பா
அதாது எனக்கு சமைக்க தெரியாது சமைக்கல்லா தெரியாது சமைக்கிறது அக்கா டிபார்ட்மெண்ட் அக்கா சமைப்பாங்க
அ
நா வந்து வீட்டு வேலயெல்லா பாத்துப்ப அமைதியா தொவைக்கிறது காய போடுறது மடிச்சு வைக்கிறது வீடு கூட்றது தொடைக்கிறது இந்த மாரி இதெல்லா என்னோட டிபாட்மெண்ட்
உண்மையாலுமா
உண்மையா தா என்ன பண்றது
ம் ஆ சேரி சேரி அப்றோ
நா புள்ளையா பொறந்துட்ட
ம் வேலயு பாருங்க சரி
இதுவே ஏ அண்னனா இருந்தானா ஒரு வேலயு செய்ய மாட்டா
இந்த ஜாசிய ஜாசிய ஒரு கடைக் போனான ஒ தம்பி அங்க போய்ட்டு வா தம்பி இங்க போயிட்டு தண்ணி இங்க போயிட்டு வா தம்பி வேலைக்கு போ தம்பி அது பண்ண தம்பி இது பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு எல்லா வேலையு எங்கள்ட்ட தா சொல்லுவாங்க
ஏனா நீங்க தான பசங்க நீங்க தா செய்யணு
அப்டியா தம்பி அத தூக்கி குடு தம்பி இத தூக்கு அந்த வட் கொ கிடையாது எல்லா வேலையு நாங்கதா செய்யணு இதுவே வந்துட்டு பையனா பொறக்கணுமா
உங்களுக்கு அப்டி இங்க சொகுசா வாழ்றான ஆனா அத பாத்து கொஞ்ச லைட்டா பொறாம
ஓகே க
என்னடா இவனுக்கு இப்டி ஒரு சொகுசு நம்ம மட்டு இப்டி எல்லா வேலையு செய்றோம்னு
இப்ப சொகுசா இருப்பாரு வேலைக்கு போம் போது கஷ்டப்படுவாருல
படணு எ மனசார வேண்டிட்டே இருப்ப படனு படணுனு
வேண்டிட்டே இருப்ப கஷ்டமான கஷ்ட பண்ணு ரொம்ப கஷ்டப்ப பண்ணு எல்லா வேலையு செய்யணு அப்டி
சேரி சேரி
நீங்க எல்லா வேலையு செய்வீங்ளா வீட்ல
அனைக்கு பர
செய்வீங்ளா
ஆ தண்ணிப்புடி
அதெல்லா எல்லாரு செய்யற வேலங்க பொது வேல
ஆ பொதுவேல என்ன வேல
ஆமா எங்க வீட்டுல நானுதா தண்ணி பிடிப்பே வேற எதாது சொல்லுங்க
ஆ பாத்ரோ கழுவுவ
பரவால்லியே
ம் இ கிச்சன் எல்லா கிளீன் பண்ணி வப்பா
வெப்சீரிஸ் பாப்பீங்களா
போ நீங்க
பாப்பீங்களா நீங்க பார்த்தது எதா எது பாத்தீங்க
ஐய்யோ மறந்து போச்சே ஏதா இந்த ஹாஸ்பிட்டல்ல கூட ஹாஸ்பிட்டல்ல கூட இருப்பாங்களே
ஹாஸ்பிட்டலா
ம் ஆர் கே ஹஸ்பிட்டல்
ஆ ஆ ஹாட்பிட்டு
ஆ ஹாட்பிட்டு
நீங்க பாப்பிங்களா
ஆ நா பாப்பேண்ணா
ம்
ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது
சொல்லுங்கணா
பாத்துட்டீங்களா
அண்ணா ஒரே நிமிஷோ
ம்
நீங்க ஏதோ பேச வே ஹலோ சொல்லுங்கண்ணா
ம்
ஆ ஓகேண்ணா
ஓகே எல்லா இருக்குல்ல
ஆ சேரிண்ணா பாக்குறோ
ம்
ம் சேரிண்ணா
சிக்ரமா சாப்டுவோ
பாத்து ஹலோ
ஹலோ
அது அந்த இது கீழே கேப் இருக்குல்ல அதா பிரச்சனையா பின்னாடி
ஐயோ ஓ ஏ என்ன பிரச்சன
இங்க ஆமா அதுனால தான் சொல்றாங்க அது சரி பண்ண முடியாதுன் சொல்லிட்டாங்க
ஒடஞ்சிருச்சாமா
கூப்புட்றேன் சொன்னாரு
ஹலோ
ஹலோ
நா உங்கள பேச சொன்னா நீங்க அமைதியாவே இருக்கீங்ளா
பேசிட் தா இருந்தே இவ்ளோ நேரோ டூர் ஒடஞ்சி போச்சாமா அப்டி இப்டின் சொல்லி
ஹார்ட் பீட்ல உங்ளுக்கு யார புடிக்கு ரொம்ப
எனக்கா
ஆ ஓஹோ இங்கிலீஷ்ல வேற எதால பாக்க மாட்டீங்ளா தமிழ் மட்டுந்தா பாப்பீங்ளா
ஆமா அப்றோ இது பாப்பே நரட்டோ பாப்பே
அவனையுமே எனக் பிடிக்காது
நரட்டோ பாப்பே அப்ப இது பாத்துருக்கே மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன்
ஆஹா அதெல்லா எனக்கு புடிக்காதுங்க ஸ்டரேஞ்சர் திங்ஸ் பாத்துருக்கீங்ளா
என்ன ஏங்க வெப்சீரிஸ்ஸே பாக்க மாட்டே ஆட் பீட் பா ஆட் பீட் வந்து ரீல்ஸ்ல வந்துருச்சா அப்ப அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்போல இருக்குன் சொல்ட்டு அதுக்காக ம் ஹூ பாக்குறே நல்லாருக்குமா
உண்மயாலுமே ஸ்டேஞ்சர் திங்க்ஸ் பாத்ததில்லையா
டி வியே பாத்ததில்ல
அஞ்சு சீசன் வந்து ஒரு சீசன் கூடவா பாத்ததில்ல
நல்லாருக்குமா
சூப்பரா இருக்கு பாருங்க
எதுல ஹாட் ஸ்டார்லயா
ஹாட் ஸ்டார்லல்லா இருக்காது நெட்ஃப்ளிக்ஸ்ல
செரி மெதுவா பாக்குறே
என்னங்க ஒரு வெப் சீரிஸ் பாக்காம இருக்குறீங்க
அ நா ஏதாச்சு எதாச்சு ஒரு புதுசா ஒரு படோ ரிலீஸ் ஆயிருச்சாங்க
ஆல் ஆஃப் அஸ் டெட்டு
அப்பா நா தா சொல்றேல்ல வெப் சீரீஸ்ல நா இது மட்டுந்தா பாத்துருக்க ஹாட் பீட் மட்டுந்தா அது ரீஸ்ல பாக்கும் போது இன்ட்ரஸ்டா இருக்கும் போல இருக் கு எல்லாரு ஸ்டோரிலா வச்சிட்ருந்தாங்க சரி நல்லாருக்கும் அ அப்புன் சொல்லிட்டு அதுக்காக தா போய் பாத்தே அப்ப புடிச்சு போச்சு ஃபுல்லா பாத்துட்டே
சீசன் ஒன்ல இருந்து பாத்தீங்ளா இல்ல டூ வந்தக்கப்புறந்தா ஒன்னே பாத்தீங்ளா
நா பாத்துட்டே சீசன் ஒன்ல இருந்தே பாத்துட்டே
சீசன் ஒன் படிக்கும்போது நா சீசன் ஒன் வரும்போது நா லெவன்த்துல இருந்தே சீசன் டூ வரும்போது டுவல்த்துல இருக் க இப்ப த்ரீ வரும்போது காலேஜ் போறே இப்போ எல் பி டபிள்யூவாது பாக்குறீங்களா
இப்ப அடுத்த இது பாக்கலாம்னுட்டு இருக்க
எல் பி டபிள்யூ பாருங்க அது நல்லாவே இல்ல
நலா இல்யா
நல்லாவே இல்ல எல்பிடபிள்யூ பாருங்க
ஓ ஓ ரென்டாவது இதுல அடிச்சிட்டாரா
ஆ ஆட்சிடாரு
ம்
அதுதா விக்கிறான்ந்த இருப்பான்ல
ம்
கிரிக்கெட் கிரிக்கெட்டு
ம்
நீங்க க்ரிக்கெட் வில்லாடுவிங்களா
விள்ளாடுவேன் ஆனா ரொம்ப விள்ளாட மாட்டேன் எப்பயாச்சோம் ம் பசங்க கூப்டாங்கனா படத்துக்கு போவ வெள்ளாடுவே அவ்லோதான் கால ஜெட்டு வந்ததுக்கு
சேரி
நா ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஃபுட்பால்ல டீம் கேப்டனா இருந்தன்
ஆ அப்படியா
ஆ அப்பறோ ஹண்ட்ரட் மீட்டர்ல இருந்தன் அப்பறோம் போர் இன்டூ ஹண்ட்ரட் ரிலே ஓட்ணண் அப்பறோ லாங் ஜப்ல இருந்த கபடியில இருந்த ரொம்ப புடிச்சதுன்னா புட்பால் தா ஆ ரொம்ப புடிச்சதுன்னா புட்பால் தா நா வண்டியெல்லாம் அனுச்சுடுறேன் நான் கிரௌண்டுக்குள்ள இருக்கல உள்ள வரும்மோது ஃபுல்லா என்னோட பேர் மட்டூதான் இருக்கோம் கத்திட்டே இருப்பாங்க
ஐய்யோ பில்டப்லா ஜாஸ்தி
சத்திமா நா அனுப்ச்சிவுடுறன் வீடியோ உங்ளுக்கு நம்ப மாட்ரீங்க ஆமா என்ன நம்ப மாட்ரீங்க பங்கனீங்க பரவாலீங்க உங்களுக்கு பண்ணத்த
இப்பல்லா வந்து எங்கிட்ட யாராவது சொன்னா நா எப்பிடிங்க ஏத்துப்பன்
ஐய்யோ ஆதாரோம் காம்பிச்சா ஏத்துப்பிங்களா
என்னதுங்க
ஆதாரோ காம்ச்சா ஏத்துப்பிங்ல்ல
அப்பேயும் லைட்டா நம்ப மாட்டன் இருந்தாலோ ட்ரை பண்ற அது உங்க பேரே இல்லைன்னு சொல்ல வேணா வாய்ப்பு இருக்கு
ஆஹ ஆமா ஆ இது ஆதார் கார்டு காமிக்கிட்டா
யாரா இருந்தாலோ பெசாம என் தம்பிய வென்னா வந்து நா ஃபுட்பால் ப்ளேயரா ஆக்கிட்டா
அம்சிவுடுங்க எத்தன கூடப் பொரநறதவங்க பேரு கூடப்பொறந்தங்க எத்தன பேர் இப்ப
அக்கா மட்டும் தான் ஒரே ஒரு அக்கா
ம்
நீங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளையா
இல்ல அக்கா இருக்காங்க்கா
அப்போ அதனாலதா ஒரு வேலையு செய்ய தெரியாம இருக்கீங்க
அம்மா அவ வந்துட்டு அவதா பைய மாரி வந்து படுத்துக்குவா நா தா போய் பாத்தரல்லா கழுவி வீடு தொ இ இது பண்ணிட்ருப்ப ஐய்யய்யோ அ நீங்க சொன்னா மட்டு நம்பனு நா சொன்னா நம்ப கூடாதா என்னாதானோ இது
பண்ற நீங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மா சொல்
ஏ சத்தியமா சத்தியமா வேல பண்ணுவ
நீங்க போங்க சும்மா
நம்பல்லனா போங்க நம்பனாதா சோறு ம்
அப்பறோ வெளியல்லா எங்கயு போமாட்டீங்ளா
ஆங்க வெளிய போனாலே சூரியன் மண்டைக்கடிக்கிறா எதுக்கு போற இதுக்கு போயிட்டு
ரொம்ப வெயில் அடிக்குது ஐய்யய்யோ ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது
ஆமா ஐயோ நம்மளால முடியாது அதனால அமைதியா வீட்லயே ஒக்காந்துட்டோமா எத்தன பட இருக்கு பாத்துட்டு
சேர போய் பாத்துட்டு வாங்க
இன்னமப்ப
ம் இல்ல பாத்துட்டு வாங்க போங்க பாத்துட்டு அப்பற கூப்புடுங்க
இல்ல நா பாத்துட்ட நீங்க சொல்லுங்க அட பு புது படோ எது வரலைங்க
இல்ல நீங்க நா என்ன சொல்றல்ல ஹாட்ஸ்டார் எல் பி டபள்யூ போய் பாருங்க பாத்துட்டு ட்ரெய்லர் ட்ரெய்லர் பாத்துட்டு வந்து கூப்புடுங்க ட்ரெய்லர் மட்டு போய் பாத்துட்டு வந்து அப்புற கூப்புடுங்க
ம்
வைக்கட்டா